ஹலோ
ஆ வணக்கம் தோழி
ஆஹ வனுக்குங்க எப்டி இரு
நல்லா இருக்க ஜோலி நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆஹ நாங்க ரொம்ப நல்லா இருக்கே நீங்க எப்டி இது உகிட்ட உங்ககிட்ட பத்திதான் உங்ககிட்ட கொஞ்சம் கேட்கலாம் அப்டின்னு சொல்லிதான் உங்களுக்கு நான் கால் பண்ணேன் இப்போ நீங்க உங்க வீட்டுல பசங்க இருக்கு நல்லா உங்க ஸ்கூல்ல சேத்தக்கீங்களா இப்ப பீஸ்லாம் எந்த மாரியும் இருக்கு
ஆமாங்க தோழி இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து பிள்ளங்களுக்கு படிக்க வக்கன்னாவே வருஷ காலங்கள் ஃபுல்லா ஓட வேண்டியதா இருக்கு இல்லங்களா
ஆமா
ஆனா இப்போ சி பிஎ ஸ் சினு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எப்டியாச்சும் அறுபதாயிரம் ரூபா கேக்குறாங்க ஏன்னா அறுபதாயிரம்பாங்க போது நம்ம டெய்லி அதுக்குன்னு ஒரு சில காசுகள் வந்து ஒதுக்கி வைக்க வேண்டியதாக இருக்கு இல்லங்களா தோழி
ஆஹ ஆமா தோழி நான வந்து இப்தான் எல் கே ஜி தான் இந்த மாரி சேர்க்கற வயசு அதனால நான வந்து இந்த மாரி கொஞ்சம் நெறைய பேத்து ந தெரிஞ்ச கோழிகள் எல்லாத்தமே தெரிஞ் இது நம்மோட நக்கு நல்லா இருக்கு இல்லங்ளா
கண்டிப்பா கண்டிப்பா நம்ம வந்து புள்ளைங்களுக்கு படிப்பு மட்டும்தான் நம்ம குடுக்கணும் தோழி மத்தது என்னன்னாலும் அவங்க தேர்ந்தக்குவாங்க இல்லங்களா சொத்து பத்து அது அதெல்லாம் வந்து அவங்களுடைய விருப்பம் நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது முதல்ல கல்விதான் கல்விய நம்ம குடுத்துட்டோம்னா அவங்க கால்ல வந்து அவங்க நின்டுப்பாங்க இல்லங்களா அஹ் என்ன தேவையோ அத வாங்கக்குருவாங்க எல்லாம் செஞ்சுக்கருவாங்க இப்ப எங்க போகனாலும் நம்மள வந்து எதியும் எதிர்பார்க்க மாட்டாங்க அவங்கல்லாம் போயிருவாங்க அவங்க கல்ல அவங்க நிண்டுக்குருவாங்க எந்த ஒரு விஷயங்களும் பயம் பயப்படாம ஒரு போல்டா இருந்து் சமாளிச்சுப்பாங்க
அழியாத அழியாத சொத்து இதுதானே எந்த சொத்து நம்ம கழ்ச அளவுன்னு கழுதுட எப்வுமே அழியாத
இ வேன்னா நம்மிட்ட வந்து திருடி ஏமாத்தி கொண்டு போயிடலாம் ஆனா படிப்பு மட்டும் நம்மனால யாருனாலயும் இது பண்ண முடியாது அதனால வந்து புள்ளைங்க நல்ல மாரி ந படிச்சு நல்ல ஒரு மார்க் எடுத்து அவங்களுக்காக நம்மளும் நேரம் செலவு செஞ்சு அவங்க கூட வந்து இது பண்ண னாலும் அவங்களும் நல்லபடியா வந்து வருவாங்க
ஆஹ் இப்போ நம்ம
ம்
ஸ்கூல்லு அப்படி இப்ப நம்ம சேக்கணும் அப்பிடின்னு சொல்லி பாத்தோம்னா ஒவ்வொரு இடத்துல வந்து ஒவ்வொரு தொகை சொல்றாங்க நம்ம இது எது வந்து நம்ம முழுசா எடுத் இருக்குறது இப்ப நம்ம சி பி எஸ் சிஎடுத்தோம் அப்பிடினா சி பி எஸ் ஸி தான் இந்த மாரி சொல்லிட்டு நம்ம ஒரு மெட்ரிக்குலேசன் ஸ்கூல் சேக்கலாம் அப்புடின்னு பாத்தா அங்கயுமே பெரிய அளவுக்கு தான் இருக்கு
கண்டிப்பாக தோழி இப்போ இதுக்கும் அதுக்கும் ஒன்னும் வித்தியாசம் கிடையாதுங்க தோழி சரிங்களா என்னன்னா இப்ப வந்து நம்ம சிபிஎஸ்சி எடுத்துக்கிட்டா இவங்க வந்து ரெண்டா கிளாஸ் மூணா கிளாஸ் படிக்கிறத வந்து அவுங்க வந்து அஞ்சாம் கிளாஸ் ஆறாம் கிளாஸ் போகும்போது எல்லாத்தையும் படித்து முடிச்சிருப்பாங்க மெட்ரிக்கில்ல உள்ளவங்க என்னா சிபிஎஸ்சி வந்து கொஞ்சோம் சீக்கிரமா அப்டேட் ஆயிருவாங்க அதுதான் வித்தியாசம் வேற ஒன்றும் கிடையாதுங்க தோழி என்ன இப்போ வந்து நீட்டு நீட் தேர்வு இருக்குல்ல நீட்டு அப்புறம் அந்த ஜெயி தி அந்த இதுக்கெல்லாம் வந்து இந்த சிபிஎஸ்சில உள்ளவங்க வந்து கொஞ்சம் மேக்ஸ் இருக்குல்ல அது வந்து கொஞ்சம் நல்லா போடுவாங்க என்ன அதுனால வந்து அவங்களுக்கு கொஞ்சம் சொல மா இருக்கும் அப்படின்ற காரணத்துக்காக இப்பிடி இது பண்றாங்க தோழி
இருக்கணும் அப்படின்னு சொல்லி சமயத்துல நமக்கு வரக்கூடிய ஒரு சம்பளத்திலயே ஒரு மாச ஒரு குறிப்பிட்ட தொகைய சேர்த்து வைச்சாதான் இவங்களுக்கு ஒரு நல்ல தகுந்த கல்வியை குடுக்க முடியும் போல அந்த மாதிரி இது தான் இப்ப இருக்கு அதே மாதிரி இப்ப நம்ம போன்னா படிப்பு மட்டும் அப்படின்னா நம்ம வந்து படிச்ச காலத்துல அப்படிதான் இருந்தது ஆனா இப்ப போய் பாத்தோம்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் அப்பிடின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையானது அவங்க எதுல விருப்பமா இருக்காங்க அந்த மாதிரி எதுவுமே இல்லாம ஸ்கூலா பாத்து ஒரு சில விஷயங்க குடுத்து அதுக்கும் சேர்த்து நம்மகிட்ட வாங்கறாங்க ஆனா அது எந்த ஒரு பாதிரியா போ எதுவுமே நமக்கு தெரிய மாட்
இப்ப என் பிள்ளைங்களு எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆக்டிவிட்டி அப்படின்னு இது பண்றாங்க அதுக்கே பாத் நம்ம வாரத்துக்கு ஐநூறு ரூபா செலவு செய்ய வேண்டியதா இருக்கு அதுக்கு தேவையான பொருட்கள் ஜாமான் கள் எல்லாம் வாங்கி நம கொடுக்க வேண்டியதா இருக்கு அப்படி சைய்லன்னா அந்த இன்டர்னல் மார்க் குறைச்சிடுறாங்க புள்ளைங்களுக்கு
அதுவும் இன்னும் பாத்தோம்னா அது என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி ஒர்க் இருக்கு இது பண்ணுங்க உங்களால முடியாட்டி நீங்க கடையில கூட வாங்கி கிலாம் அப்பிடின்னு சொல்லே வேற
அது வந்து ரொம்ப தப்பு இல்லைங்களா இது வந்து நம்ம வந்து அஹ் பெற்றோர்கள் செய்யற இது கிடையாது பிள்ளைங்களா செய்யணும்
ஆமா இல்ல இவங்க வந்து இப்படி கடைன்னு சொல்லும்போது அவங்க வந்து ஏதோ ஒரு கடைக்கு வந்து ஒரு விளம்பரப்படுத்துற மாதிரி இருக்கு இல்ல இது வந்து எதுனாலுமே அவங்களுக்கு எல்லாமே சொல்லி் கொடுத்து அவங்கள ஒரு நல்ல விதமா கொண்டு வரணும் அப்டின்னு சொல்லிதான் நம்ம சேர்க்கறோம் ஆமா அவங்க வந்து நல்லா கொண்டு வந்துருவாங்க நெறைய வழிகளை நம்ம பிள்ளைளை வந்து நிறைய திறமையா கொண்டு வருவாங்கன்னு சொல்லிட்டுதான் நம்ம இந்த மாதிரி ஸ்கூலா பாத்து நம்ம சேர்க்கிறோம் ஆனா அதுவுமே வந்து பண்ணுங்க அப்பிடின்னு சொல்லும்போது இததா இருக்கு அதுவும் இல்லாமா இப்போ குழந்தைகளுக்கு கூடுகுறாங்க எல்கேஜினா நா இவங்களுக்கு குடுக்குற ஒர்க் வந்து யுகேஜி படிக்கிற பையன் வந்து அவனா பண்ற இந்த மாதிரியான ஒரு வேலை கொடுத்த பரவாயில்ல அவங்க கொடுத்த ஆக்டிவிட்டி பாத்தா அம்மா அப்பா சேர்ந்து பாத்தா நைட் ஃபுல்லா ஒக்கரனும் இதுல அவனோட ஈடுபாடு எங்க இருக்கு என்னடா
ஒண்ணும் கிடையாது ஏன்னா கொழந்தை வந்து தூங்கிருவான் அவனோட நம்மனால வந்து இது பண்ண முடியாது
இல்ல அவ நான் என்ன சொல்றேன்னா முழிச்சு இருந்தாலுமே அவங்களால பண்ணக்கூடிய ஒர்க்கு அவங்க குடுக்கணும் சொல்ற அது அவங்களால பண்ணவே முடியாது ஆமா அதுங்களால் பண்ண முடியாது கட் பண்ணும் அவங்க கைல கத்தரிய குடுக்க முடியுமா ஆமா இதுல நம்மதான் கத் போறோம் நம்ம பசங்க என்ன கத்துக்க போறாங்க இதுல
நம்ம படிக்கும் போதெல்லாம் நம்ம பெற்றோர்கள் எல்லா நம்மளோட உக்காந்து இந்த மாரி நேரம் செலவு செஞ் பண்ணி குடுத்த காலங்கள் கிடையாது
கண்டிப்பா இப்போ எல்லாருமே வேலைக்கு போறம் இந்த மாதிரியில வந்து கொழந்தைங்கல அதுல ஈடுபாடு இருந்தா கூட அதுல ஒரு சந்தோஷம் நமக்கு இருக்கும் அவங்களோட ஈடுபாடு எதுவுமே இல்லையே நம்ம மட்டும்தான் வீட்ல உக்காந்து அம்மா அவங்க பதில் நம்ம தான் பண்றோம் இதுல என்ன யூஸ்சு அப்டின்னு நமக்கு தெரிய மாட் கது
கண்டிப்பா கண்டிப்பா அது வந்து அவங்க புரிஞ்சுக்கணும் அவங்க வந்து ஏன் பெற்றோர்கள் சும்மா இருக்காங்க அவங்களாச்சும் இத செய்யட்டும் அப் அப்டின்னு நெ தினம் மூன்னும் பண்ண முடியாது இல்லைங்களா
ஆமா நம்ம இப்போ எல்லாமே வந்து இப்போ சேர்க்கக்கூடிய ஸ்கூல்ல எல்லா பாத்தீங்கன்னா என்ன மாரி நாங்க வந்து விசாரிச்சோம்னா ரொம்ப பிரஷர் இருக்க கூடாது அவங்களுக்கு ரொம்ப சின்ன வயசுலய ரொம்ப பிரரெஷர்டுத்தா படிப்பே அவங்க எது இப்ப ணாம கொஞ்சம் நல்லாங்க கத்துக்க வேண்டிய விஷயங்கள் மட்டு கத்துக்கிட்டா கொஞ்சம் பிரியா இருணும் அப்படின்னு சொல்லிதா விசாரிக்கிறோ ஆனா வி சாரிக்கும் போது சொல்றாங்க எங்ளுக் ஸ்கூல் பிரஷ்ஷரே இருக்காது அப்படின்னா எல்லா ஸ்கூலுமே சொல்றாங்க ஆனா உள்ள போனதுப்புறம பார்த்தோம்னா ஒரு யு கே ஜி படிக்கிற பையனு எல் கே ஜி லீவ் விடறது சாட்டர்டே லீவ் கிடையாது அன்னைக்கு கூட அவங்களுக்கு சனிக்கிழமைமே லீவ் கிடையாது சேரி நம்ம ஒரு வாரம் விட்டுட்டு
ஹா என் புல்ல அப்படிதான் சொல்றான் இப்போ என்ன புழிஞ்சு எடு இருக்கறாங்க என்ன அப் அப்படின்னு இப்போஹவ் ஒரு பக் இப்ப வந்து ப ப பெற்ற ஆசிரியர்கள் வந்து பாக்கணும் எந்த மாரி பிள்ளைங்க படிக்கிறாங்க எது பண்றாங்க அதுவும் இல்லாம இப்ப கோச்சிங் கிளாஸ்ன்றது ஒன்னும் கொண்டு வந்துடுறாங்க சாயந்திரம் பிள்ளைங்க படிக்கலைன்னா அவங்கள வேற உட்கார வச்சுற்றாங்க இந்த நேரத்துல வந்து அந்த பிள்ளைங்க வந்து ரொம்ப மனது உளைச்சலுக்கு ஆள ஆயிடுறாங்க அப்ப என்ன ஆயிடுதுன்னா ஓ நம்மதான் படிக்கிற புள்ள நம்ள அதுக்காக தான் இவ்ளோ நேரம் உக்காரவச் வச்சிருக்காங்க அப் அப்படின்றது மாரி ஆயிடுது
அவங்களுக்கு அங்கயையும் கொடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு வரவோ நம்ளும் வந்து என்ன சொல்றாங்கா ஹோம் ஒர்க் வந்து நீங்க கண்டிப்பா பேரண்ட்ஸ் வந்து சொல்லி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்மளும் ஒருஒரு ஒரு ரெண்டு மூணு நேரமா ஸ்பன் பண்றோம் அப்படிங் போதும் அவங்க பிரஷர் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா ஆயிடுது அதோடு ஒரு நேரம் சன் தினமு ஸ்கூலு ஒரு வார சனிக்கிழ கூட ஒரு ரெண்டு நாள் வீட்ல இருதங்கன அவங்க ஃப்ரியா கண்டிப்பா ஒரு மூணு வாரம் கூட தொடர்ச்சியா சனிக்கிழமையும் கூட ஸ்கூல் வெச்சடுறாங்க இப்ப அவங்களுக்கு இன்டர்வியூ ம் இல்ல இதனாலயே வந்து அந்த ஸ்கூல் போறதுக்கு வந்து பயக்குற ஒரு சூழம உண்டாகு வந்து என்ன சொல்லணும் சின்ன பிள்ளைங்கு வந்து பிரஷர் வந்து ரொம்ப அதிகமாக குடுக்க குடுக்க
ஏன்னா
ஆம்மா
இப்ப அவங்க அந்த மாரி இது பண்ணும் போது நம்ம அதனால வந்து ஒன்னும் சொல்ல முடியமாட்டேன்து அவுங்களும் அப்டித்தான் பண்றாங்க பிள்ளைங்களும் அப்படிதான் இதுப் பண்றாங்க
ஆம்மா இப்ப நம்மளால நல்ல எந்எந்த ஸ்கூல்ல எது நம்ம சேக் பன்னுவோம் அப்படினு சொல்லிட்டு நான் ஸ்கூல்ல இருந்து ஒரு நல்ல கல்வி தர மாதிரி எந்த ஒரு ஸ்கூலுமே இல்ல நம்ம கிட்ட இருந்து பணம் மட்டுமே எப்படி வசூலிக்
ஆஹ் கண்டிப்பா இது சொன்னீங்களே இது ரொம்ப உண்மை ஏன்னா அப்போ வந்து நம்ம படிக்கிற காலகட்டங்கள்ல என்ன செய்வா ங்க ஒருஅசைமெண்ட் நம்ம எழுதலனால் ஹலோ நிக்க வச்சி வெளியே நி நிக்க வச்சு எழுத வப் பாங்க இது பண்ணுவாங்க பயம் இருக்கும் நம்மளுக்கு நம்ம எழுதிட்டு போலனா இப்ப இப்ப பிள்ளை எழுது இப்ப எல்லாம் நம்ம உக்காந்தி எழுதி கொடுக் க வேண்டியதா இருக்கு
இப்போ ஸ்கூலுக்கு நம்ம போய் விசாரிக்கிறோன்னு சொன்னா கூட என்ன சொல்றாங்கனா நாங்க சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் வந்து நீட்டு நாங்க சொல்லித்தறோம் அப்படின்னு சொல்லி அதவந்து இது வந்து ஓரு சிக்ஸ்த்து படிக்கிற ஒரு குழந்தைக்கு வந்து வீட்டோட முக்கியத்துவம் என்ன அந்த அளவுக்கு தேவையில்லை அவுங்களுக்கும் படிக்கிற வேலை இருக்கும் அதோட வீட்டு பிரஷர் ஆவுங்க வந்து அது ஒரு பெருமையாவே சொல்றாங்க நான் வந்து சிக்ஸ்த்துல இருந்தே கோச்சிங் தரோம் எங்க கிட்ட உங்க பசங்கள சேர்த்து விடுங்க ஆஹ்
என்ன எல்லா ஸ்கூலுங்களையும் இருக்கு இப்ப பள்ளிகள்ல ரோபோட்டிக்கு ஏனா அதை கொண்டு வந்து அதை இது பண்றாங்க இந்த மாரி எல்லாத்தையும் விளம்பரப்படுத்தி இது பண்றாங்க
ஆமா
ஏன்னா
கத்துக்கறதுக்கான இதை விட அவுங்களுக்கு ஆன
ஆமா பிள்ளைங்களுக்கு வந்து தயவு செஞ்சு பிரஷர்ர கொடுக்க கூடாது அவுங்க எப்படி புரிஞ்சு படிக் கிறாங்களோ அந்த மாரி படிக்கட்டும் அப்படின்ற மாரி விட்டுட்டு அவுங்களே ஓரளவுக்கு நல்லா படிப் வாங்க
நம்ம வந்து படிக்கும் போது பப்ளிக் எக்ஸாம்ல மட்டும்தான் நம்ம வந்து ரொம்ப ப்ரெஷர் இருந்துச்சு அப்போ அப்படியே நமக்கு லெவன்த் படிக்கும்போது நம்மளுக்கு கொஞ்ச பிரீய த விட்டுப்பாங்க ஆனா இப்ப வந்து ப்த்த குழந்தைங்களே ரொம்ப இது பண்ற மாரி இருக்கு
உம் கண்டிப்பா வெறுத்துடுறாங்க அவங்களோட படிப்பே அவங்க
ஆஹ அவங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தாங்கன தான் அவங்களுக்கும் நிறைய கத்துக்கணும்ன்னு ஒரு ஆசை வரும் நான் நிறைய
கண்டிப்பா அவங்களுக்கு ஆர்வம் வரமாட்டேங்குது ஆர்வத்தோ இப்ப ஒரு பிள்ளைங்க எடுத்துக்கிட்டா ஆர்வத்தோடு படிச் ச்சா தானா நம்மளுக்கு
உம்ம்
சருக்கும் வந்து காலையில இருந்து சாயந்திரம் வரைக்கும் தல்றாங்க நேரம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரியா இருந்த என்ன செய்ய முடியும் ஒன்னும் செய்ய முடியாது இல்லைங்களா அந்த மாதிரி வந்து பிள்ளைங்க படிக்கக் கூடாது
ஆஹ்